பேசுறீங்க
நா நா ஒரு காலேஜ் ஸ்டூடென்ட் மேம்
ஓகே சொல்லுங்க
ஹலங்கோ அ மேம் நா உங்களோட பேஜ் வந்து இன்ஸ்டாக்ராம்ல பாத்த நீங்க பொட்டிக் வச்சிருக்கீங்க நறியா சாரீ கலெக்ஷ் டென்ஸ்லா போ
ஆமா
ரிப்போ எங்க காலேஜ்ல வந்து தாங்க பபா ஃபைனல் இய நாங்க வந்து ஃபைனல் இயர் முடிக்க போறோ அனால ஓ காலேஜ்ல வந்துட்டு எங்களுக் ஒர் ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிர்க்காங்க அதனால் நாங்க ஒரு ஃபிஃப்டி அம்பது பேர் ருக்கும் கேர்ள்ஸ் காலேஜு அவ்ங்க எல்லாருக்கு ஒரே மாதிரி சாரீ கலெக்ஷன் கெடைக்குமா மே ஒரே கலர் ஒரே மாடல்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கடைக்குங்க இப்ப நீங்க எந்த மாரி சாரீ வெரைட்டி எதிர்பாக்குறீங்க இப்ப நம்மட்ட பாத்தோனா பட் ட்டு ஷேலையு இருக்கு அதே மாரி பருத்தி சேல சிக் ஆனா ஜார்ஜட் சில நெட்டு நெட் சாரீஸ் நறையா காலேஜ் ஸ்டூடண்ஸு நட் றையா வந்து இப்ப வாங்குறது நெட் சாரீஸு சோ அந்த மாரி பனாரஸ் து எல்லாமே இரு காஞ்சிபுரம் பட்டு கூட இருக்கு நீங்க அது போனுன்னா கூட இப்ப நீங்க கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மாரி அப்டிங்கறதால நீங்கப் பட்டு சேல வாங்க மாட்டீங்க அந்த நெட்சாரி அந்த மாரில்லா யாங்கு டிசைனர்ஸ் டிசைனர் சேரி எம்ப்ராய்ட்ரி கூட நம்மட்ட இருக் கு ப்ரிண்டட் சாரீஸ் இருக்கு சோ அதல்லா நீங்க வந்து வித் ட்ரை பண்லா உங்ளுக்கு இப்ப இதுல எந்த மாரி உங்ளுக் வேணுங்குறீங்க
இப்போ வந்துட்டு ரீசண்டா நம்ம சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா ஸ்பேஸ் சில்க்ஸ் பேஸ் சில்க்னு வருதுயில்ல மேம் ஸ்பேஸ் சில்க் ஸ்பாடி ஆ கொஞ்சோ டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரி சைட்ல வந்துட்டு ஒர்க் வச்ச மாதிரி
ஆமா
அந்த மாதிரி சாரி கெடைக்குமா மேம்
ஆ சோ அந்த மாரி இப்ப நமக்கு ட்ரெண்ட்ல இருக்றதால அதுவு நம்மட்ட இருக்
இருக்கு இருக்கு ஓகே ஓக் ஆனா மேம் பே உங்க பேஜ்ஜுல பாத்தே நெறைய சாரீஸ் போட்ருந்தீங்க இப்ப அந்த சேரன் நீங்க மேனுஃபாக்சர் பண்றீங்ளா மேம் இல்லன்னா ஆட்ரு எடுத்து அவே வாங்கி குடுக்ற மாரி பண்றீங் ளா இலன்னா ஓன் மேனுஃபாக்ச்சரா நீங்க
ஆமா ஓன் மேனுஃபேக்சர் தா பண்ணிட்ருக்கோ ஸ்டாடிங் பண்றப்ப நாங்க வெள்ல தா வாய் குடுத்துட்ருந்தோ இப் இப்ப வந்து ஆ நல்லா பேஜ்னா நமக்கு நல்லா இதானதால இப்ப ஆ செய் நம்ளே பண்லா எல்லா வந்து ப்யூரா பண்லா நல்லா பண்லா அடின் சொல்ட்டு நாங்களே இப்ப மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா டெலிவரி பண்ணிட்ருக்கூ எல்லா அ டோர் டெலிவரி கூட இப்ப போய்ட்ருக்கு நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்றதா கூட அந்த ஆப்ஷன்ஸு இருக்கு நாங்க வந்து ஆன்லைன் பேமெண்டும் எடுத்துட்ருக்கோ
ஓகே ஓகே
நீங்க எத்தன கேக்குறீங்க அம்பது சாரீஸ் கேக்றீங்க இல்லையா
ஆமா மேம் அம்பது சாரீஸ் வேணு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணு டிசைன்லருந்து கலர் ஆ அங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கணு
ஓகே அப்ப நீங்க கேட்ட மாரி நா உங்கள்க் வந்து ஃபோட்டோஸ்லா அனுப்பி வுர்றே அதுல ஒரு ஆ அஞ்சு கலர்ஸல நம்மட்ட சாரீ இருக்கு நா உங்குள்க்கு அந்த அஞ்சுமே அனுப்புறே உங்ளுக்கு அதுல எது ஓகேனாலு நீங்க சொல்லுங்க அதுல ஏதாவ்து செட் ஆவல அப் அப்டினாகூட நம்ம வேற எதாவ்து டிசைனர் சாரியோ இல்ல நெட் சாரீஸோ அது கூட நம்ம பாத்துக்கலா நா அதுக்கான போட்டோஸ்கூட அனுப்புறே உங்குளுக்கு எது புடிச்சிருக்கோ நீங்க செலக்ட் பண்ணுங்க
ஓகே ஓகே மேம் நீங்க எனக்கு அம்ச்சுடுங்க நான் அ என்னோட பிள்ளைங்ககிட்ட எல்லாத்தையு கலந்து பேசிட்டு எதுன்ட்டு நா அம்ச்சுற்ற நா உங்க உங்களோட பேஜு பாத்தே இன்ஸ்டாக்ராம்ல நறைய போட்டிங் பாத்தே அத்ல உங்க பேஜ் வந்து ரிவ்யூ நல்லா இருந்துச்சு ஆ டோ டெலிவரி வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துருது நல் நல்லா இப்போ இது பண்றாங்க கஸ்டமரா வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்றாங்க உடனடி ரிப்ளை பண்றங்க அப்டின்லா போட்ருதாங்க அதுனாலதா உங்கள காட்டெக்ட் பண்ண செரி ஓகே டைம் நீங்க வந்துட்டு எனா ஒன் மந்த்தா இருக்கு எங்குளுக்கு அதுக்கு முன்னால நாங்க ப்ளொவுஸ் எல்லாமே ஸட்ரிச் பண்ணனு அதனாலதா சேர் நீங்க வந்துட்டு குயிக்கா பண்ணுவீங்க அப்டிங்கற ரிவ்யூ பாத்த அதனாலதா மேம் உங்குளுக்கு கால் பண்ணே
கண்டிப்பா இப்பதா வந்து ஆ போன மாசோ ஒரு காலேஜு இருந்து ஆ சாரீஸ் ஆடர் குடுத்திருந்தாங்க அவுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது சாரீஸோ எனமோ ஆடர் குடுத்துருந்தாங்க அவுங்க டிசைனர் சாரிலதா எடுத்துகிட்டாங்க சோ அவுங்க அவுங்க கேட்ட கலரு நம்மட்ட இல்ல ஆனா அவுங்க கேட்டாங்கங்கறதுக்காக அப்பவே நாங்க கையோட மேனுஃபேக்சர் பண்ணி அவுங்குளுக்கு ஆ டுவெண்டி டேஸ்லயே அவுங்குளுக்கு நாங்க டெலிவரி பண்ணிட்டோ அந்தமாரி நீங்ளு கொஞ்சோ முன்னாடியே சொல்டீங்னா எங்குளுக்கு அந்த கலர்ஸ் இல்லனாகூட எங்ளால முடிஞ்சா நாங்க அ இது மேனுஃபக்சர் பண்ணி குடுத்துருவோ அதனால நீங்க முன்னாடியே கொஞ்சோ சொல்ட்டீங்கனா டைமு கொஞ்சோ கரெக்டா இருக்கு குடுக்கறதுக்கு இப்ப உங்குளுக்கு எப்ப வேணு
ம் எனக்கு இன்னு ஒன் மந்த்ல கரெக்டா வேணு மேம் இன்னிக்கு டேட் சவனா நெக்ஸ்ட்டு மந்த்து சவன்து சவன்னா அதுக்கு ஒரு பத்து நாளுக் முன்னால இந்த மந்த் கடைச்சி டுவெண்டி செவன் டுவெி எய்க் அந்த டைம்ல எனக்கு கைல கடைச்சா கூட போது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நா உங்குளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கன்னா இப்ப ஒரு ஏழு பிக் அனுப்பிருக் க்க பாருங்க அதுல ஒரு நம்பர் சொல்லுங்க அந்த ஏழு பிக்ல உங்குளுக்கு எந்த தலர் ஓகேவா இருக்கு அப்டிங்கற மாரி ஃபஸ்ட்டு இது ஓகேவா இருக்குமா இந்த மாடல் இப் இப்ப நீங்க சொன்ன மாடல் அப்டின் பாருங்க
ஓகே மேம் இதுல வந்துட்டு அந்த தேர்ட் பீக் ஒன்னு அம்ச்சிருக்கீங்கல்ல மேம் அந்த டபுள் ஷேட் அடிக்கறமாதிரி ஸ்பேஸ் ஸில்கு
ஆமா
டபுள் ஷேட் பிங்க்கு வித்து ப்ளுமாரி தெரிதுல்ல அது ஓ கேவா இருக்கு நனைகுறே
ஓகே ஓகே நீங்களு எல்ல ஆ எல்லார்டையு கன்பாம் பண்ணிட்டு சொல்லுங்க அந்த கலர்
பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆஃப்ஃபனவர்ல நா கால் பண்ணி சொல்லிறே மேம்
ஓகே ஓகே கண்டிப்பா எனக் நீங்க இன்ஃபாம் பண்ட்டீங்கனா நாங்க பண்ணிருவோ அதேமாரி நீங்க ப்ளவுஸுமே இங்க வந்து ஸ்டிச் பண்றாங்க
ஸ்டிச் பண்ணிருவீங்ளா அது சைஸ் சொன்ன ஸ்டிச் பண்ணிருவீங்க
ஆமா உங்குளுக்கு நீங்க சைஸ் மட்டு நீங்க அனுப்புனீங்க உங்குளுக்கு அ அந்த ஹிப் சைஸு அது என்னென்ன சைஸ்ன் நாங்க கேப்போ நீங்க அத மட்டு நீங்க சொல்டீங்க அப்டினா நாங்களே இங்க கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோ நா இங்க ஸ்டிச்சிங் ஃபெஸ்லிட்டிஸு இங்க இப்போ நாங்க ஸ்டாட் பண்ணீருக்கோ அதே மாரி ஆ ஆரி ஒர்க்கு பிரைடல் ஆரி ஒர்க்கா இருந்தா கூட நீங்க யாருக்காவ்து வேணுனா கூட நீங்க எங்களுக் சொன்னீங்கன்னா நாங்க எல்லாமே பண்ணி குடுத்துட்ருக்கோ ஆரி ஒர்க்கு பண்றோ பேசிக்லேர்ந்து சோ இது வரைக்கு நாங்க எல்லா ஆரி ஒர்க்குமே ஸ் இப்ப சைட்ல பண்ணீட்ருக்கோ
ஓகே இப்ப ஸ்டிச் பண்றதுக்கு ஆ ஸ்டிச் பண்றதுக் ஆள் வெச்சிருக்கீங்ளாம் தனியா ஆள் வெச்சிருக்கீங்க
ஆமாமா இப்பதா ஸ்டிச் பண்றதுக்கு இன்னு ரெண்டு பேர் ஆளுக ஆள் வேணு அப்டின் சொல்லி இப்பதா சொல்லீட்ருக்கோ இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அதுவே இப்ப பத்தல எல்லாரு ஆடர் சொல்லவு ஸ்டிச்சிங்கு சேத்து சொல்லீர்றாங்க
னுங்கறப்ப டக்குனு தெக்கறதுக்கு ரெண்டு பேர் பத்த மாட்டாங்கல்ல
ஆமா கண்டிப்பா இன்னு ரெண்டு பேர் அடுத்த வாரத்துல இருந்து ஜாய்ன் பண்றன்ருக்காங்க எப்டி நம்ம கைல அஞ்சு பேர்ருக் காங்க ஆளுங்க நீங்க சொன்னீங்கன்னா அம் அம்பது ப்ளவுஸா இருந்தா கூட அது எப்டியு ஒரு வாரத் துல தச்சிருவாங்க எல்லாரு சேந்து ஒரு வாரத்துல தச்சிருவாங்க அதுனால க ஆ என்ன ஏதுன்னு எனக் முன்னாடியே இன்ஃபாம் பண்ணுங்க எத்தன பேருக்கு பிளவுஸ் தைக்கணு அப்டின்னாலுமே நாங்க வந்து அது க்கு ரெடியா இருக்கோ தச்சு குடுத்துருவோ
தங்களு ஒரு ஒரு மாடல்ல தெக்கனுன் நெனைப்பாய்ங்க ஏனா அம்பது பேர்ருக்கோம்னா எல்லாரு ஒரே மாடல்ல தெக் க மாட்டாங்க அ மாடல் வந் மாடல் தந்துட்டா அந்த மாரி தச்சிருவீங்ளா மேம்
ஆ அது அதுக்கு கேட்லாக் இருக்கு டிசைன்ஸ் வெச்சிருக்கோ பிளவுஸுக்கு நீங்க அ துலர்ந்து அத நீங்க அனுப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலா அனுப்புங்க அந்த கேட்லாக்கு நா உங்களுக்கு அனுப்பறே யார் யாருக்கு எந்தெந்த டிசைன்ஸ் வேணுமோ சொன்னாங்கன்னா கூட நாங்க அந்த மாரியே நாங்க தச்சு குடுத்துருவோ பேசிக் வந்து ஒரு பிளவுஸ்க்கு டூ ஃபிஃப்டிலர்ந்து வாங்குறோ ஆ நார்மல் டிசைன்ஸ்ஸு நார்மலா இருந்துஸ்னா டூ ஃபிஃப்டி அவுங்க சொல்ற டிசைன்ஸ் பொறுத்து அது அதிகமாகு நா சொல்றது வந்து வெறு இதுக்கு மட்டு சார்ஜு மட்டு தைக்கிற சார்ஜு டூ ஃபிஃப்டி அது இல்லாம கிளாத்ஸு அது இதுன்னு சேந்து வந்துஸ்சுன்னா இப்ப நார்மலா ஒரு பிரவுஸ் பிளவுஸ் எடுத்துட்டம்னா எப்டியு ஒரு த்ரீ ஃபிஃப்டி வந்துரு
ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நா வந்து இது பிளவுஸுக்கு என்னன் கேட்டுட் சொல்றே சாரியு கன்ஃபாம் பண்ணீர்றே இல்லனா அம்பது பேர்ல எத்தன பேருக்கு பிளவுஸ் தெக்கணு ஒரு ஒருத்தங்க வேணான் சொல்லுவாங்க அது யாரு யார்ல்லா வேணுறாங்ளோ அவுங்களுக்கு மட்டு விசார்ச்சிட்டு என்ன மாடல் வேணுமோ அதே மாடல்ல டீட்டெய்ல்ஸ் சொல்லீர்றே
கண்டிப்பா கண்டிப்பா உங்க வாய்ஸ் கொஞ்சோ லோவா கேக்குது
அப்டிங்களா இப்ப கேக்குதா மேம் நெட்வொர்க் இஷ்ஷுன் நெனைக்கிறே
அப்டியா
இப்ப ஓகேவா மேம்
ஆ இப்ப நல்லா கேக்குது ஓகே யாருக்கு வேணுமோ அவுங்களுக்கு மட்டு சொல்லுங்க ஏனா சில பேர் அவுங்ளே
ஆமா ஆ ஆமா ஏனா அப்டி நெறைய பேர்ருக் காங்க ஏனா கேள்ஸுங்கறதுனால ஃப்ரீ டைம்ல தெக்கிறவங்களு இர்க்காங்க அவுங்கலா அவுங்களுக்கு ஸ்டிச் பண்ணிப்பாங்க அதுல யார் யாருக்கு வேணுங்கறத லிஸ்ட்டா எடுத்துட் நா உங்களுக்கு நா ஷேர் பண்ணீர்றே மேம் எத்தன பேருன் சொல்லீட்டு சொல்லீர்றே
ஆ கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க அதே மாரி மத்த கிளாஸ்க்கு எதாவ் சு எதாவ்து ஆ வேணுன்னாலுமே சொல்லுங்க இப்ப நீங்க கேட்ட சாரி பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அது ஓகே தானா உங்களுக்கு
ஓகே மேம் ஓகே மேம் அவளதான் ரெண்டாயரூபாக்குள்ள பட்ஜெட்டு அப்டின்னாங்க பைவ் ஹண்ட்ரட் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக் குனாலும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கரெக்ட்டா தான் இருக்கும்
ஓகே ஓகே கரெக்ட்டா வந்துரும் நீங்க சொல்ற மாறி ஓகே
கொஞ்சம் டைமிங் மட்டும் சீக்கிரம் டெலிவரி பண்ற மாறி பாத்துக்கோங்க மேம்
கண்டிப்பா நீங்க இப்ப இன்னைக்குள்ள சொன்னீங்கன்னா நாங்க ஃபிப்டீன் டேஸ்குள்ள நாங்க சாரீ ரெடி பண்ணிருவோம் அது கைல இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல கைல இருந்துச்சுன்னா ஓகே ஃபிப்டி சாரீஸு அப்படி நீங்க சொன்ன கலர்ஸ் டிசைன்ஸ் கொஞ்சம் அவைலபிளா இல்ல மேனுபேக்சர் பண்ணனும் அப்படின்னா ஃபிப்டீன் டேஸ் ஆயிரும் ஃபிப்டீன் டேஸு ப்ளஸ் நீங்க ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் அப்டி எடுத்துக்கிட்டோனா எப்டியும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டேஸ்க்குள்ள நாங்க பிளவுஸோட சேத்து உங்களுக்கு டெலிவரி குடுத்துருவோம் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் தனியா குடுக்குற மாரி என் இருக்கும்
சேரி ஓகே மேம் அது குடுத்துடலாம் மேம் எல்லாமே நீங்க ஒரே டெலிவரிக்கே போட்ருங்க நாங்க பிரிச்சுப்போம் காலஜல காலேஜ் அட்ரஸ் போட்டீன்னா நாங்க அப்படியே பிள்ளைங்கல்லாம் பிர ஏன்னா தனித்தனியா போட்டா தனித்தனியா ஆய்டு உங்களுக்கு டெலிவரி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நா எல்லத்தையு சேத்து
யாவது போட்டீங்கன்னா நாங்க எடுத்துப்போம்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க அது பண்ணிர்லாம் இன்னைக்குள்ள நீங்க சொல்ற மாறி பாருங்க என்ன சாரீஸு எந்த கலர்ல வேணு அப்படின் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாறி ரெடி பண்ணிடலாம் இன்னொன்னு வந்து அதுக்கு பெல்ட் மாடலும் அவைலபிளா இருக்கு க்கு நீங்க பெல்ட்டும் அதுக்கு சேந்தாப்புல வேணும் அப்டின்னா அதுக்கும் சார்ஜ் ஆகும் பெல்ட்டுக்கு தனி சார்ஜ் ஆகும் அது உங்களுக்கு பெல்ட் ஓகேவா இல்ல இல்லாம இருக்கட்டுமா
நா அதுக்கு மட்டு விசாரிச்சு கேட்டுக்கற மேம் ஏன்னா தனியா ஹிப் பெல்ட் நெறய பேர் வச்சிருப்பாங்க இல்லனா இரு ட்டி போடுற மாதிரி அந்த மாறில்லா வச்சிருப்பாங்க அது யார் யார்க்கு அது யார் யார்க்கு வேணுனு மட்டு விசாரிச்சுக்குற மேம் எப்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுவு சொல்றேன்
கண்டிப்பா பெல்ட் வந்து ஃபிப்டி ருபீஸ்ஸு சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ் ட வேணு அப்படின்னா யாருக்காவது வேணு அப்படின்னா நாங்க அதையு கையோட குடுத்துருவோம் அதனாலதா கேக்குறேன்
நா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல திரும்ப ரீ கால் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம்
ஓகே ஷோரா கால் பண்ணுங்க வேற எதாவது இன்பர்மேஷன் வேணும்னாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தாங்க் யூ
தேங்க்யூ மேம் தேங்க்யூ